ஹலோ
ஹலோ வணக்கம் அ வணக்கம் கேக்குது எப்டி இருக்கீங்க
அ நா ரொம்பவே நல்லருக்கே நீங்க எப்டிருக் கீங்க
அ நல்லா இருக்கேங்க
கண்டிப்பா
ஒரு நிம்ஷோ தயவு செய்து போயே சும் அ சொல்லுங்க
ம் கண்டிப்பா இன்னிக்கி பாத்தீங்ன்னா
எ கொழந்த வந்து டிஸ்டப் பண்து அ நீங்க சொல்ல வந்தத சொல்லுங்க
அ அதாவது இன்னைக்கு பாத்தீனா இந்த கோடை காலம் இப்ப ஏன்னா வருஷோ வர்ஷோ பாத்தீங்ன்னா இந்த வெயில் வந்து தாக்கோ அதிகமாய்ட்டே போய்ட் இருக்கு ச்ச் இப்ப போன வர்ஷத்த விட ப னா ரொம்பவே அதிகமாருக்கு எதா வ் இப்ப நீங்க எப்டி அத ஃபேஸ் பண்றீங்க டெய்லியு
எவ நாங்க எப்படின்னா வி இப்ப வெளியே எங்கேயு அதிகமா போறதே இல்ல போகறத வந்து தவிர்த்தறோ அதாவது எதாவது ஒரு கமிட்மெண்ட் வருது அப்டின்னா அத வந்து அடுத்த மாச அந்த மாரி பாத்துக்கலா இல்ல அப்டின்னா ஒரு மாலை நேரமா அத வந்து நாங்க வெளிய போயி அந்த வேலைய முடிச்சுக்கிறோ என்ன அ பகல் டைம்ல எந்த வேலையு அந்த அளவுக்கு பெருசா செய்ய செய்யறதுல்ல கொஞ்ச நேரமாவே எல்லா வேலையு முடிச்சுக்குவோ வெயில் நேரத்துல கொழந்தைங்கலெல்லா வெளியே எங்கேயு நாங்க அனுப்ப மாட்டோ அவங்களுக்கு வீடலயே ஏதாவது தேவையானத எல்லா பண்ணி கொடுத்துடுறோ விளையாடுறக்கு இப்ப அவங்க ஸ்விம்மிங் கிளாஸ்ல விடுவோ ஆ இப்ப வந்து அங்க சரியில்ல அப்டிங்கறனால எங்க தோட்டத்திலயே வந்து கெணறு இருக்கு எங்க எல்லாருக்குமே நீச்சலு தெரியு சோ அதனால நா அவரு கொழந்த அப்புற இனி உறவினர்கள் எல்லாருமே சேந்து நாங்க அங்க கெணத்துல போய் குளிச்சுட்டு வருவோ அதனால கொஞ்ச நாங்க அப்டியே வெயில் தாக்க கொஞ்ச கம்மியாகு நெறைய ஜூஸ்ஷு அந்த மாரி எல்லா நாங்க எடுத்துக்குவோ நீங்க எப்டி இத பண்றீங்க
நாங்க இதுக்கெல்லா பெருசாலா எதுவு பண்ண மாட்டேங்க எத்த போல வீட்டுல ஒர்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக் இதா மாரி வெயில் அதிகமா இருக்கு காலையில ஒரு எட்டு மணிக்கு அந்த பன்னெண்டு மணி மாரி வெயிலடிக்குது அங்க ப்ரஷ் எது பண்றல இப்பண்ணான ஜூஸ் வந்து ரெகுலராக குடிக்கிற மாரி இருக்கு ப்ப அ அதுலயே போய்ட்டு சாத் இப்டிலா பஸ்ட்டு மு மூணு கிலோ நூறுவாய்க்
உம் அத ஆஹ் அது அது கூட பரவாயில்லங்க கம்மி அத விட ஜாஸ்தியா விக்கிறாங்க
அஹா அங்க வந்து இங்க வண்டி தள்ளு வண்டி ஒரு மாரி வண்டியில வருவாங்க அவங்க கிட் வாங்குனதா கம்மியா இருக்கு நம்ம கடையில் போயிட்டு வாங்க ஆ அதிகமா ஆமா கடையில் போயிட்டு எப்பமே வாங்க மாட் த ஏன்னா ஒரு மாதிர இந்த டாட்டா எஸி வண்டியில் வந்து எடுத்து வித்துட்டு வருவாங்க அவங்க கே
ஆ அவங்க கிட்ட கொஞ்ச கம்மியா இருக்கு ஆனா அதே இது பழங்களை தா அவங்களு கொண்டு வராங்க பட் ஆனா நாம அத வந்து கடையில போய் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கே வந்து அவங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சேத்துதா விக்கிறாங்க
ஆமா நம்ம வாங்குற
இப்ப ம் ம் இப்ப நேத்து என்னோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணி வாங்கிட்டு வந்தாரு கிலோ வந்து தேர்ட்டி ரூபீஸ்சு ஆ டோய் போன வருஷ எல்லா பாத்தீங்கனா பத் ம் பன்னெண்டு ரூபா பதிமூண்ட்ரூபா பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச்ல தா இருந்துச்சு கொஞ்சம் அதிகம் அப்டின்னா பதினெட்டு ரூபா பத்தோம்பதுரூபா அந்த அளவுக்கு தா இருந்துச்சி ஆனா இந்த வருஷம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா முப்பது ரூபா விக்குது ஒன்னு ஒரு கிலோ அதுவு வந்து அந்த பழமு வாங்கி ட்டு வந்து முழுசா வாங்கிட்டு வந்தோம்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா கெட்டுருது இப்டிதா ரெண்டு மூணு பழோ அவரோட அண்ணன் வாங்கிட்டு வந்த பழமு அப்டிதா முழுசா வாங்கிட்டு வந்து அது உள்ள கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா அழுகி இருந்துச்சி ஆ ஒரு டைம் நாங்க வாங்கிட்டு வந்தப்பவு அப்டிதா ரொம்ப கெ உள்ளுக்குள்ள கெட்டே போயிடுச்சி ஆனா வெளி வெளி பார்வைக்கு வந்து நல்லா இருந்துச்சு பாக்குறக்கு நல்லா இருந்துச்சு இது எதனால இந்த மாரி அழிகி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா
எது எதனாலன்னா அதுக்குமே வெயில் அதாங்க காரணம் அது அறுவட பண்ற இப்ப ஒரு அது தர்பூச ணி எப்பயுமே வந்து தண்ணிலா வந்து அதிகமால பாசக்கூடாது அது ஒரு குறிப்பிட்ட டைம் தா பாசனு குறிப்பிட்ட நேரத்துல தா பாசனு இல்லன்னா நார்மலாகவே அழுவி போயிடு அழகிடு ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அது மேரி ஆகும் இல்ல வெயில் ரொம்ப நறையாவே இருந்துதுனா ஒரு மாரி வெடிச்சி போயிடு சூடுலேயே வந்து பாத்தீனா அது அழிகிடு ஆமா
ஆ ஆனா அது அறுவடை ஆகறக் கும் அந்த அதாவது அது முத்தருக்கு முன்னாடியே பறிச்சதுனாலே கூட அப்டி அழுக அழுகி போகுது வாய்ப்பு இருக்கா
முத்தறதுக்கு முன்னாடியே பறிச்ட்டா அதுவே இருக்கும் அழு கி போறதுக் காரண என்னனா அது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு காரணமா இருக்கலா இல்ல வெய்யில்ல ரொம்ப அதிகமா வெயில் இருக்கு தா அது ரொம்ப நாளா இருந்தா அப்டி ஆகு இல்ல தண்ணில எதாவது பட்டுருந்திச்சினா அது மேரி ரியாகும்
செரிங்க
ஒங்கூர் பகுதில விவசாய எல்லா பண்ணுவாங்களா
ஆ எங்க ஊர் பகுதியிலா விவசாயம் அப்ப தென்னந் அ தோப்பு தென்னந் தோப்பு அது வந்து ஜாஸ்தியா இருக்குங்க நெல்லெல்லா அந்தளவுக் போட மாட்டோ இந்த சைய்ட்லெல்லா கோதும நெல்லு அந்த மாரி ஐட்டமெல்லா எதும் இல்ல வெங்காயம் வெப்பாங்க அதிகமா முக்கியமா வாழ நெறையா போடுவாங்க எல்லா வாழயுமே நேந்த்ர நேந்த்ர வாழ ரொம்ப ஜாஸ் ஆ ரொம்ப அதிகமா போடுவாங்க அதுவும் இந்த ஓணம் அந்த டைம்ல பாத்தீங்ன்னா அறுவட பண்ற மாரி போடுவாங்க இங்கிருந்து கேரளாக்கு ஆ அனுப்பி விடுவாங்க அந்த டைம் பாத்து அவுங்க போடுவாங்க அது அவ்ங் ளுக்குதா தெரியு எந்த டைம்ல போடணு அப்டிங்கிறது ஓணம் வந்து பாத்தீங்னா எப்பமே இந்த செட்டம்பர் அந்த மாரி டைம்லதா வரும் அந்த டைம்ல அறுவட பண்ற மாரி போடுவாங்க தென்னந்தோப்பு அப்பற மார்க்கெட்டு வெள்ளாமென்னு சொல்லுவாங்கள தக்காளி மெள கா அந்த மாரி எல்லா காலிஃ பிளவர் அந்த மாரியெல்லா நெறையா விவசாயம் பண்ணுவாங்க ஒங்கூரு சைடுங்க
எங்கூர் பகுதிலா பாத்தீன்னா அங்க நெற்பயிர் தா அதிகமா இருக்கு நெல்லுதா நாங்
ஆ போடுவே இங்க வந்து நெல்லு அவளோ இல்ல
நெல்லுதா
ஆ
நெல்லு போடுவோ தர்பூஸ்ணி இந்த வெள்ரிக் கா அப்புறம் எங்க வீட்ல வந்து பாத்தீன்னா நாங்க இப்ப சவ்க் இப்போ தா போட்ருக்கோ இங்க அந்த
என்ன போட்ருக்கீங்க
சவுக்கு சவுக்கு இந்த வெரகுக்
ப ஆ குச்சி குச்சியா ஒரு மர வரு அதுதானே ஓகேங்க ம் இப்ப வெள்ளரி போடுறீங்களே இப்ப இந்த மார்க்கெட்லயே எல்லா பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்குல்ல அது தனியான வெள்ளரியா இல்ல எப்டி இதனோட பிஞ்சா
இது பிஞ்சு இதோடய இதோட பிஞ்சில அது தனியா அதுக்கொரு வெத இருக்கு
ம் இப் பாத்தீங்கன்னா ஓ சரி அது கொஞ்சோ ரேட்டு ஜாஸ்தியா இருக்குமா
ரேட் ஜாஸ்தில்லா இல்லைங்க நார்மல் தா அம்பது ரூவாயிக்கு வாங்கனா ஒரு கால் கிலோ அர கிலோ அந் மாரி குடுப்பாங்க
ம் அதா ரொம்ப குட்டிக் குட்டியா ஆ கொஞ்சொ ஃபிங்கர் டைப்ல இருக் கேஸ்
ஆமா அது நல்லா சாப்புர்றதுக் ரொம்ப முத்துனத சாப்புர்றதா கொஞ்சொ கடுப்பு நல்லா இருக்கு எனக்
ஓ சீடெல்லா ஜாஸ்தியா வரு விதைகள் அதிக மா வந்துரு
அது நல்லா இருக்கு வீட்ல ஃப்ர்ஸ்ட் தா சும்மாவே இருக்கு நம்ம அது ஏதாவ்து நெறைய பேர் போடுவாங்கள அத எடுத்துன்து குடுத்துட்டு போவாங்க ஃபர்ஸ்ட்லா இப்பல்லா வந்து எல் காசா வர்றதுனால யாரு வந்து குடுக்க மாட்றாங்க குடுத் வாங்குறதாரு
ப யாரு யாருமே தரதில்ல சும்மால்லா தரதில்ல அப்பல்லா சும்மா பக்கத்து வீட்ல தருவாங்க எல்லாமே தருவாங்க இப்பொ ஒரு ம ழை இருந்தாலுமே அதக் கொண்ட் போய் கடையில குடுத்துர்றாங்க சும்மா நம்ம வீட்டு உபயோகத் துக்குன் சொல்லி ஏதாவ்து ஒரு செடியோ மரமோ வெக்கிறாங்கன்னா அது அவுங்க தேவக்கி மீதி இருக்கும்போ இருக்கும் பட்சத்துல அத கொண்டு போய் கடையில குடுத்து அவங்க ஏதாவ்து ஒரு பொருள் வாய்ங் க்கிறாங்க ஆனா மொதல்லேல்லா அந்த மாரி கெடையாது பக்கத்து வீட்லவு மொ சொந்தக்காரங்க எல்லாருக்குமே குடுத்துட்ருந்தாங்க இப்ப யாரு எதையு பரிமாறிக்கெறதில்ல ம்
எங்கூரு பகுதில பாத்தீங்னா ஒரு ஒரு அஞ்சாறு பேரு இப்ப ரீசென்டா அத ரொம்ப அறுவட பண்ணாங்க அறுவட பண்ணி மார்க் கெட்ல அஞ்சாறு பேருமே ஒண் ந்து ஸ் விக்கிறாங்க நம்ம இந்த எட் த்ல வாங்கறப்ப வாங்கணுன் ஒருத்தங்க ஒருத்தவ்ங்கிட்ட வாங் செரி உங்க சேல் பண்றவிங்க தனித்தனியா உக்காந்து விக்லா விக்கிறப்பயு அவு ங்க அஞ்சு பேரு ஒன்னா ஒக்காந்தா நம்ம யாருக்கிட்ட போய் வாங்கறது
ஆ ஆ ஆமா அது கஸ்டந்தா
அதுக்கு நாங்க அப்பிடிதா பண்ணிட் அப்பிடிதா ஆயிடிச் சி இப்ப இப்ப வாங்கறதே இல்ல மார்க்கெட் பக்கமே வெளில எங்கனா போனா வாங்கிட்டு வர்றது பக்கத்ல எங்க போயிட்டு வாங்கறதே
கேங்க வேறன்ன விஷேசங்கள்
னா நீ என்ன சமையல் பண்ணீங்க நீங்க
இன்னிக்கு காலைல தோச தாங்க மதியமா கொஞ்சம் ஏதாவது செஞ்சுக்கலா அப்டின் சொல்லிட்டு இன்னிக்கு சண்டே தானே சண்டே இன்னிக்கு எதும் நான்வெஜ் இல்ல
உம் நானு வானான்னுட்டன் இந்த கிளைமேட்டுக் சுமா புடிக்கவே இல்லே
புரிஹ
தோச தா ஊத்துறேனுங்க தோசக்கே வேணான்ட் போயிட் கடைக்கு போய்ட்டு ரெண்டு பூரி சாப்ட் வந்துட்ட நானு
கடைல போய் சாப்புடுவீங்களா
ஆமா எப்பயாவது ரொம்ப புடிக்கலன போயிட் சாப்பிடுவ சரி என்ன பூரி சாப்புன்னு இந்த நேரத்து சாப்புடுவ
சேரிங்க ஆனா பூரியுமே இந்த வெயிலுக்கு சாப்டா தண்ணி அதிகமா தேவைப்படும்
இல காலயிலும் தோசை நைட்டும் தோசைங்க கடுப்பாருக்குது எனக்கு நாஎன்ன பண்ற
உம் இங்க எங்க வீட்ல மூணு நேரோ குடுத் தாலும் தோச சாப்டுவாங்க ஏ எங்க வீட்டுக் வீட்டுக்காரூ பாப்பாவும் எங்கொழந்தையும் ரெண்டு பேருக்கு தோசதா ரொம்ப புளிக்கும் ஆனா எனக் தோச புடிக்காது
நா தோச சாப்டுவே முட்ட தோச ஊத்திதா சாப்டுவ இக்
செரிங்க
ரெகுலராவே சாப்டுவ ஒரு மாரி சலிப்பாய்டுச்சு தோச சாப்றதுக் கண்டிப்பா உங்களோட நெறய விஷயங்கள பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்பவே நன்றி
ஓகேங்க அடுத்த பதிவுல பாக்கலா ஓகே வணக்கம் நன் றி